ஆ
கேக்குதுமா
சாப்பிட்ட சொல்லு
நா எங்க காலைய்ல எந்திரிக்கிறே ச்சி கால் இல்லையா நானா காலைய்ல சாப்பட வேண்டியதுவே மத்யானம் தா சாப்ட்டே
நானே அப்டித்தா செய்றே இன்னிக் எல்லா நா எத்தன மணிக் எந்திரிச்சே தெரியுமா நா ஃபோன் பண்ணி அப்பாத்து குட் மானிங் சொல்றே செரியா இன்னொரு மூண் நிம்ஷோ ஆச்சுன்னா குட் ஆஃப் உனே சொல்லிர்லாமா வெய்ட் பண்றியா சொல்லட்டுமா அப்டின்றாறுன்னா திமிருதான் உங்க அப்பா
உ அஹ ஆனா இது வந்து வேற யாராவ் சொல்லிர்ந்தே ஏத்திந்திருப்பே அப்பா சொன்னதா லைட்டா சங்கட்டமா ருக்கு ஏன்னா அவ்ரு லேட்டாதா எந்திரிப்பாரு அவ்ரு சீக்கிர எந்திரிக்க மாட்டாரு
அவன் ரேட்டல்லா இல்லல் லேட்டுக்கே லேட் அப்டி எந்திரிப்பா
அவ்ரு லேட்டாதா எந்திரிப்பாரு நானு லேட்டாதா எந்திரி ப பாருங்க அப்பா பொண்ணு காம்பினேஷன் உண்மையாலுமே எனக் ஆ வந்து எந்திரிச்ட்டென் வைங்களே ஒரு பத்து மணி பதினோரு மணிக்குலாம் நானே என கட் ட்டாய்ப்படுத்தி இல்லல்லே இவ்ளோ சீக்கிர எந்திரிக்கூடாதுன் தூங்கீர்வே திரும்பி தூங்கிட்டு திரும்ப ரோரு மணி ரெண்டு மணிக் எந்திரிப்பே
நல்ல புள்ள இப்படித்தா இர்க்கண்
இங்க எதுக்கு இப்ப சீக்கிரோ எந்திருச்சு என்ன இப்ப அடுத்த ஃபிளைட்டு போது எ மேல
உக்காந்து எண்ணிட்டே இரு
எ தம்பிகிட்ட வேற பயம்முறுத்தி வச்சிருக்கோம் நாங்க இந்த சவுண்டுக்கு கேட்டா குடு குடுன்னனு ஓடி வந்துருவா எங்க இருந்தாலு எங்க கிட்ட
அவன காணேனா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனா போதும் கண்டுபிடிச்சுக்கலாம்
போறக்கு யாரோ வராங்கன்னு பயந்து குடு குடுகுடுன்னு ஓடி வந்துருவா எங்க கிட்ட
அவ பக்கத்துலயே கேக்குதுல்ல
அதுனால எதுக்குமே பயப்பட மாட்டேன்டா சாப்ற கூப்ட்டாலு வர மாட்டா பின்னாடியே லோ லோன்னு அலையணும் அதனால புதுடெக்னிக் கண்டுபிடிச்சுட்டோ
உம்ம் ஒரு கொழந்தைய போட்டுட் பயப்
பதினஞ்சு நிமிஷசத்க்கு ஒருக்கா போகுமா
ஆ
இங்க வந்து லேண்ட் ஆற ஃபிளைட்டு வரும் போற ஃபிளைட்டு வரனால கரெக்டா இருக்கும் அவன் பயம் முறுத்துன்னா கரக்ட்டா வந்துடுவா
ஒரு குழந்தையை இப்டி பயமுறுத்தி இருக்குறியே
யோ உனக் சேட்ட ஜாஸ்த்திய ஆயிச்சுமா ரொம்ப சேட்டய பண்றா சேட்டனா சேட்ட கொஞ்ச நஞ்சம் சேட்ட இல்ல ஊரு பட்ட சேட்ட பண்றா
கொழந்தனா அப்டி தாண்டி இருக்கு
மண்டை கிண்டல உடச்சிருவளாட்டு இருக்கு உருண்டு வெளாடுறா குதிச்சு வெளாடுறா
கொழந்தனா அப்டி தா பைத்தியோ இருக்கு
பின்னாடி நாங்க ஏ லோ லோனு அழைய போறோ
ஆள
ஊட்டுறதுக்கு அவே பசி இருந்தா சாப்ட்ருவா
ஆ
அந்த ஒரு இட்லி ஊட்டிர்லான்னு வைங்லே அவனுக்கு அவனா சாப்ட்ருவா பசியில வயிறு நெறஞ்சிருக்காது கொஞ்சமா வயித்க்கு லைட்டா பத் போட்டோனே ஆட ஆரம்பிச்சிருவா ஆ குடு குடு குடு குடு குடு குடு ஓட ஆரம்பிச்சிவா அங்கிட்டு இங்கிட்டு இப்போ நடக்கறக்கு வேற ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாசோ தானு வைங்களே
உம்
உக்கார முடிய மாட்டேங்குது அவரு நாள நடந்து பாத்துக்கிட்டே இருக்காரு அவரு கால அவரே
இந்த வயசுல அப்டித்தா இருப்பாங்க
ஆனா இருந்தாலும் டே கேர்ல விடும் போது அழுக வரு தேம்பி தேம்பி அழுக போது எனக்கு ஒரு மாரிதா இருக்கு
ஏ பின்ன டே கேர்ல விடுறீங்க
இப்ப நா ஒரு மாசோம் வீட்ல இருந்துட்டேன் வைங்களே
ஆ
இருந்து பாத்துக்கிட்டேனா அதுக்கு அப்றமா டேக் கேர்ல போறக்கு இன்னு கஷ்டமாயிரு இங்கிருந்து பழகிட்டு அப்றோ டேக்காரு போயிட்டு ஏத்துக்கவே முடியாது அவனால
யாரு உன்னிவா
அப்டி இல்ல எங்கள யாரையுமே அவ்ளோ இதா ஏத்துக்க மாட்டான் என்ன சொல்றது பாசம் அவ்ளோவா இருக்கு என்ன சொல்றது உம் இப்ப விட்டுடோன்னு வைய்ங்ளே அவே எதிர்பாத்துட்டே இருப்பா கொஞ்சோ தெரிஞ்சிருச்சுனா இப்போ இருந்தே போறதுனால அவனுக்கு என்னன்னா இப்ப காலையில போறோ நம்ம வந்துருவோ சீக்கிர வீட்டுக்கு வந்துருவோங்கிற மாறி அவனுக்கே இதாயிருச்சு போகும்போது எங்களை பாத்து அழுவான் உள்ள போனா ஒன்னையு அமைதி ஆயிருவா திரும்பவு எங்களை பாத்தோனே கூப்பிட வரும் போது அழுவா அப்பறோ அமைதியாயிருவா
கொழந்த தானடி அப்டித்தா இருக்கு
என்ன பண்றது எங்க பாட்டி வரமாட்டேன்றுச்சு
ஏ வரமாட்டாங்களா மா
எங்க பாட்டி இங்க வந்துல்லா இருக்க மாட்டே நீங்க வேனா பையன அங்க விடுங்கன் ட்டாங்க
அது எப்டி சின்ன பையனா அங்க விட முடியு
இப்ப அங்க வீட் ஏ திஸ்ஸு தங்கச்சி அங்கதா வளர்ந்தா அதாவது தம்பியோட அக்கா
ஆ
தம்பியோட அக்காலா அங்க இருக்கு அவ அப்ப வந்து வேலக்கு போல வீட்ல இருந்தாங்க வளத் தாங்க
ஆ
இப்ப வேலக்கு போகும்போது என்ன பண்ண முடியு வவுங்கனால பெத்துக்கோங்க நா பாத்துக்கறே பெத்துக்கோக நா பாத்துக்கறேன்னு சொன்னாங்க
ஆ
அப்பறோ இங்க வந்து இருக்க சொன்னா அது எப்டி எல்லாத்தையு விட்டுட்டு இங்க வர முடியு அப்டின்னு கேட்டாங்க எங்க பாட்டிய பொறுத்த வரக்கி நடு பைய மட்டு தா அவங்க பையன் மத்தவங்களேல்லா தண்ணி தெளிச்சு ஆமா ஏனா அவுங்க வீட்டுல தா பாட்டி இருக்காங்க
ஓ
அதுனால நடுப்பயணுக்கு தா முதல் மரியாத
ஓ
இப்பத தம்பியோட துணியெல்லா துவைக்குறதுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டே அது வரை குட்டி குட்டிய இருக்குது வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தம்பி துணியிலா ஒரு வயசு வரைக்கு அதனால போடாம இருந்தோ அதுக்கப் அப்பறோ எங்க நேரமே பத்த மாட்டிங்குதுன்னு மிஷின்லே இப்ப போட ஆரம்பிச்சுட்டோ
மிஷின்ல போட்டு டெட்டால் ஊத்திருங்க
அவனோடத தனியா துவைக்கிறதுனால அவனோட லிக்கிவிடு அவ நோட யிதும்
அதா கூட வந்துட்டு டெட்டால் ஊத்திட்டீங்கன்னா பிரச்
ஆ ஆனா ஏதோ சொல்லு வாங்க அது என்ன நெலிஞ்சு போயிருவான பையே எதவது சொல்லு வாங்க முரு தனிய வந்து புளிய கூடாது அப்டி இப்பிடி ஏதோ சொல்லுவாங்க அதெல்லா இவங்கா கொஞ்சோ நம்புவாங்க
ஓ
வெள்ள கக்கா பாத்தா ட்ரெஸ் கிடைக்குன் சொல்ற மாறி
உ
என்ன என்னமோ நம்புவாங்க அது இல்லைன் சொன்னே என்டையே சண்டைக்கு வருவாங்க அதனால நா தலையிட மாட்டே
ம்
அப்பற நா காலேஜ் போறே என்ன வாங்கி தரீங்கன்னு கேட்டே
ம் போபோது சொல்லு அப்போ இருக்கிற அமௌண்ட் பாத்துட்டு செட் பண்ணிக்கலா
அப்பாட்ட கேப்பே அவருகு திடீர்னு அவருக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டார்னு வைங்க திடீர்னு அன் த அந்த நேரத்துல வாங்கி தர முடியாம போயிருச்சின் வைங்க
நீ அழுவ
ஆ ஆமா எனக்கு ரொம்ப சங்கட்டமாயிரு எனக்கு அழுக வரு நா தேம்பி தேம்பி அழுவ
முன்னுக்கு இருக்குது சரியா ஏதாச்சி வேணுனா சரி வாங்கி தரே அப்பிடின்னும் போதே காசு வாங்கிருணு இல்லன்னா கெடைக்காது
எனக்கு அவ்ரு ஏது சொல்லிட்டு இல்லன்டாருனா எனக்கு அழுக வேற வரு அவர் இத்த நாள் பேசாததுக்கே கொஞ்ச நா வாய் பேசிட்டே
தெரியு
எனக்கு அது ரொம்ப சங்கட்டமாயிடுச்சிமா அது எப்பிடி இத்த நாள் நாலா மதிக்க எதுவுமே எனக்கு இந்த மாரில புடிக்காது எல்லாத்திட்டயு நா பாய் தா சொல்லுவே டாட்டா சொல்ற பழக்கோ உங்கள்ட்ட இருந்தா கத்துக்கிட்டே இப்ப ஏ கூடுறக்க எல்லாருமே டாட்டா தா சொல்லுவாங்க யாரு பாய் சொல்லமாட்டாங்க
எங்களுக்கு சிட்டுவேஷன்ஸ்னாலே எல்லாமே மாறி போச்சுடா தங்கோ
காட்டதா சொல்லுவாங்க அப்புறோ என்ன சொல்றது அப்பா வந்து ப்ராமிஸ் பண்ணா எப்பயுமே காப்பாத்திருவாரு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைன் வச்சு கோங்களே என்ன நடந்தாலு சரி உலகமே அழிஞ்சாலு சரி ப்ராமிஸ் பண்ணா அவரு காப்பாத்தீருவாரங்குறனால நா நம்புனே பாத்தா சே என்னடா இது இப்டி இப்டி ஆயிடுச்சே அப்டின்னு எனக்கு ஒரு சங்கட்டோ எனக்கே தெரிஞ்சுது அடுத்த நாள் அடுத்த நாள் காலைல நா சேட்டலா படிக்கும் போது யோஸ்ச்சே சோ நம்மளா இது இவ்ளோ தைரியமா பேசிருக்கோ இவர்கிட்டன் யோஸ்ச்சிட்டு இருந்தே
ஓ
கொஞ்சோ நஞ்சோ வாயா பேசிருந்தே எப்பிரா திட்டாம விட்டாருன் யோஸ்ச்சே
நீ கரெட்டா பேசுற டைம் வந்ட்டு எனக்கு அப்பாக்கு லிட்டலி நாங்க ரெண்டு பேரு பிரிஞ்சிர்லான்ற அளவுக்கு நாங்க பேசிட்டு இருந்தோ அந்த டைம்ல நீ அப்பாட்ட பேசுன அதனால தா அப்பா வந்ட்டு உன்ன எதுவுமே சொல்லல அவருக்கே வந்துட்டு அதுக்குப்றந்தா புரிஞ்சுது நம்மதா ரொம்ப மாறிட்டோ ஏனா நா மட்டுந்தா சொல்லிட்ருந்தே பின்ன நீயு சொல்லும் போ அதனா அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியு அவங்களுக்கு
நீங்க சொல்றீங்ன்னா இவ்ரு இப்டி சண்டனாலயோ அதனாலயே இதலா நெனச்சிருந்திருப்பாரு இப்ப என்ட சண்டையும் போட்ல பேசவும் இல்லை தன்னாலயே
அதுக்கப்புறந்தா இப்ப இப்பதா ரொம்ப கத்துறதெல்லா ரொம்ப கம்மி பண்ணிருக்காரு
பாருங்க நம் புள்ள வந்தா என்ன என்ன நடக்குதுன் பாருங்க உ ஃபஸ்ட்டுலா டெய்லி பேசுவேம்மா டெய்லி பேசுவாரு சரி இப்பல்லா ஒர்க் பிஸி அப்பயு ஒர்க் பண்ணுவாருமா ஆனா உங்கள பத்தி பேசுறக்குன்னா அவருக்கு ஃப்ரீ டைம் இருக்கு உங்கள பத்தி சொல்றக்குன்னா அவருக்கு ஃப்ரீ டைம் எப்படியாவது வந்துரு ஆனா அப்பல்லா நா போராடுவே தெரியுமா சா சாப்பிடுங்க ஏ இப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இ அவரு உங்களால டிப்ரஷன்ல இருப்பாரு உம்
அவனுக்கு என்ன எல்லா எல்லாமே இருக்கு
எப்ப என்ன பண்ணுவா அவரு ஒரு ஏலியன் மாரின்னு வெச்சுக்கோங்களே என்னை பொறுத்த வரைக்கி ஆ அப்படி தா கிட்ட தட்ட எப்ப என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது ஆமா ஆமா நா சொன்ன ஆனா அவரு என்னமா இப்படி சொல்லிட்டியான்னு நெனைச்சு பாருல நா சொல்ல மாட்டே இது வேர யாராவது இருந்தா இது கூட சொல்ல மாட்டே நீங்கிங்கிறதுதால நா சொல்றே
ம்
இங்க என்னென்ன பண்ணாத் திட்டு விழுக்குமோ எதுவுமே பண்ண மாட்டே உசாரா இப்ப அந்தந்த விஷயத்து மட்டு கரெக்டா
நா அப்டில்லா இல்ல வேணுனே கோவ படுத்துவே அப்பவே அப்படிதா இப்ப சொல்லவா வேணு அவனுங்க ஈசியா ட்ரிக்கர் பண்ணி விட்டுருவே அவனுக்கு அது வண்டு புடிக்கவே புடிக்காது அவ ஈஸியா ட்ரிக்கர் ஆகிருவா ஈஸியா பண்ணிவிட்டுருவே
அதுக்கப்புறோ யோசிப்பாரா இந்தடத்துல இப்படி பண்ணிருக்கா யோசிப்பாரு தெரியுமா
அவ்வளோ நல்லவன்ல்லா கெடையாது
அவரு நல்லவருதா
என்னன்னே தெரில உங்க அப்பாவோட அக்காவ பத்தி நீ பேசுனெல்ல அப்பத்துலயே கூப்பிட்டே இருக்கறாங்க அப்பானா நா கூப்பிட்டே எடுக்கவே இல்ல இப்ப திரும்பி கூப்பிட்டே இருக்குறாங்க ஒரு டைம் போன் பண்ணி எடுக்கலன்னா திருப்பி கூப்பிடுவோங்க கூட தெரியாது
இப்ப திட்டுறீங்களா இல்ல நல்லதா
திட்டதா செய்யிறே கொஞ்சோ வீட்டுக்கே வந்துட்டு பேசிக் காமன் சென்ஸ் கம்மி
இப்ப வந்து அப்பாவ திட்டிட்டுருந்தீங்க இப்ப அப்பா குடும்பத்தவே திட்டுறீங்களா நேரா வந்து நிக்க போறாங்க சேரிமா கூப்பிடுங்க போய் பேசிட்டு கூப்பிடுங்க
ம்
வெக்கிறே
ம்